இருக்கீங்க
நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே சாப்பாடல முடிஞ்ஜா இனிதானா இல்ல இல்ல இனிமே தா ச காலயில சாப்பாடு முடிஞ்சு
ம் இன்னும் மதியம் சாப்பாடு இனிமே தானா ம்
ஆமா இனிமேல் தான்
ம் மணி பதினொன்னு தானை ஆகுது
ஆமா காலையில சாப்பாடே நேர ஆயி தா சாப்புட்டோ பத்து மணி தான் சாப்
ம்ம்ம் மஞ்சு இப்பதா சாப்ட்டா
ஆ
என்ன சாப்பாடு
காலயில பரோட்டா சிக்கன் கொழம்பு
காலையிலே
இன்னைக்கு பக்ரீத் பண்டிகைல்ல அதனால
ஓ அப்புற வேலை எல்லா முடிஞ்சிருச்சா
ஆ நடந்துட்டு இருக்கு வேலை கொஞ்சம் கொஞ்சமா
ம் ம்
அங்க என்ன சா அங்க என்ன சாப்பாடு நா வாக்கல்ல வீட்ல பெரியவங்க இருக்கறனால நம்ம பாக்குறதுல்ல
அ போய் ஹெல்ப் பண்ண வேண்டியதுதான நீங்க
நீ இங்க ஹெல்ப் பண்ணாலும் அவுங்களே பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அது இல்லாம சாப்பாடு வந்து காலையில புரோட்டா வந்து ஆ ஆர்ட்ரு குடுத்தா பண்ணோ மத்தியானோம் சாப்பாடு ஆர்ட்ரு தா
உம் உம் அப்பனா வேல இல்லயா
ஆமா அவ்ளோ வேல இருக்
சேரி சேரி ஆமா ஒரே ஆளே எப்டி சமைக்க முடியும் இவ்ளதோ
ஆமா
உம் இங்க இப்ப நா இங்க இட்லி சட்னி
சேர் சேர்
தேங்கா சட்னியு அப்றோம் தக்காளி சட்னி
ஆ மதியோம் என்னென்ன சாப்பாடு இனிமே தா பாக்கணுமா
மதியானம் புளிக்குழம்பா இருக்கும் அங்க பிரியாணியா
ஆமா ஆமா
உம்ம் ஏ
ஆமா அதா ஆர்ட்ரு குடுத்துருக்கு இன்னைக்கு கொண்டு வருவாங்க இவுங்க
உம்ம்
உங்களுக்கு செய்ய தெரியுமா பிரியாணி இல்ல எனக்கு செய்யவே தெரியாது பிரியாணிக்கும் நம்மளுக்கும் ஆகாது சாப்புட மட்டும் தெரியும் செய்ய தெரியாது
இதுதா பல பேரோட பிரச்சனையு
ஆமா முடியாம அ செய்தாலும் அ நா எல்லாரும் செய்ற மாதிரி கைப்பக்குவம் வராது
இல்ல ஒன்னு இல்ல நீங்க வந்துட்டு உம் இந்த கடாயில வந்துட்டு எண்ண ஊத்தி உம் தக்காளி வெங்காயம்ல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க அது வந்துட்டு நல்லா தொக்கு மாரி வதக்கணும் உம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறோம் ஆ ஆமா அது எல்லாமே அ பண்ணிட்டு அ வதக்கிட்டு அதுக்கப்புறோம் அதுல இந்த கறிப்பட்டை அப்புறோ கிராம்பு அந்த அந்த இது மாரியெல்லாம் அதுல போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறோ அந்த மசால் எல்லாம் போடுவாங்கள அது சில பேர் வந்துட்டு அம் கையில அரச்சு போடுவாங்க
உம்
அம்மில அரச்சு அதுனால நல்லா சுவையா இருக்கும் உம் அப்றோ அர் சி போட்டுட்டு அதுல வந்துட்டு அந்த கறி போட்டு நல்லா இது பண்ணி ட்டு அதையு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்றோ அதுலயே அதுலயே அரிசி போடுவாங்க
ஆ
போட்டுட்டு அதுக்கப்புறோ அந்த அந்த தம் போடுவாங்கல்ல ஆ அது போட்டாஅவ்ளோதான பிரியாணி
இருந்தாலும் எல்லாரும் செய்ற மாதிரி அவுங்க செய்ற மாதிரி அந்த கைப்பக்குவம்வராதுல்ல
அம்மா ஆம்மா இல்ல ஒண்ணுல்ல நீங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணுவாட்டி செஞ்சுப்பாருங்க
ம் செஞ்சுபாருங்க
ரெண்டு மூணுவாட்டி சாப்புடமுடியாது அதுக்கப்பற வேற வழியில்ல அவுங்க சாப்ட்டுதா ஆவுணு
பிரியாணிக்கு நம்மள ஒத்து வராதுனா நம்ம அந்த செடு போ அந்த பக்க போறதே இல்ல செய்துதந்தா நம்மளு சாப்புடுவோ அவ்ளோதா
அம்ம ஆம்மா நீங்க அந்த பக்கொ போவாதது நல்லதுதா அப்பற வந்துட்டு இப்போ ஆனா நீங்க ச ஒருவட்டியும் நல்லால்லாட்டியு நீங்க சமை சமைக்க உங்களுக்கு வந்து அது நல்லா வந்துரு உங்களுக்கே தெரியு அது என்ன நீங்க தப்புபண்றீங்க அப்புடின் சொல்ட்டு
அது என்ன பண்ணணு எல்லாருக்கு சேத் சமைக்காம ஒரு ஆளுக்கு மட்டு மட்டு சமைச்சு பாக்கணு
ஆம்மா கொஞ்சமு
ஆம்மா அதா
ம் யாரு சாப்புட மாட்டாங்க எப்ப எனக்கு வேணுன் மதியத்துக்கு அ புளி கொழம்பா இருக்குன் நெனைக்கிற
செர் செ மீன்ஒண்ணு வாங்கலையா
மீ வீட்ல வந்து மால போட்ருக்காங்க அதுனால வாங்கல
செர் செர் வீட்ல மால போட்ட நீங்க ஃபுல்லுமே சைவ சாப்பாடுதா சாப்டுவீங்க அப்டிதன
ஆ ஆம்மா வீட்டுல மால போட்டா வந்துட்டு வீட்ல்லா வீடு வந்துட்டு துணில்லா இருக்குல்ல துணி ஜாம எல்லாத்தையுமே தொவெச்சு காய போட்டுட்டு எல்லாமே இது வீட்ட சுத்தப்படுத்திருவோ
சிறுவோ
அதுக்கப்பறோந்தா வந்துட்டு அ அதுக்கப்பறோ வந்து இந்த அசைவ சாப்பால்லா சமைக்கமாட்டோ
அ ஆ கொஞ்சொ நாலத்துக் ஒரு மாசோ
கும்புட்டுட்டு ஆம்மா மால கல்ட்டுற வரைக்கு செல செல இது கோயிலுக்கு வந்துட்டு பத்து நாள்லா போடுவாங்க அது அந்த சில இதுக்ல்லா ஆம்மா முட்ட வந்துட்டு இது கோழி தான போடுது ஆ அதுனால அதுவுஇதுதா ஆனா அது சொல்றாங்கல்ல
கேக்குதா ஆ அவ எப்டின்னா க ஒரு முட்டயில சேந்த கே க்குகூட சாப்புட மாட்டா அப்புடி
ஆம்மாஆம்மா ஆனா அந்த அளவுக்கு யாரு இருக்க மாட்டாங்க ம்
முட்ட கேக்கு அப்பறோ முட்ட சேர்த்த சாப்பாடெல்லா சாப்ட மாட்டா
ம் ஆம்மா
ஒரு மாசத்துக் அப்டி சாப்டமாட்டா
ஆமாம்ஆம்மா ம் அது வந்துட்டு மால போட்ருகொங்கல அந்த அளவுக்கு அப்டி இருப்பாங்க சாப்டாம
ம்
ம் இப்ப நம்பளே வந்துட்டு சாப்பல்லா அசைசா அசைவொ அது சாப்ட்டுட்டு குளிச்சுட்டுதா ஊட்டு வீட்டுக்குள்ள வர்ணு
அப்டி அ அ ச்சா உட்டி சாப்ட்டீங்கன்னா குளிச்சிட்டுதா வீட்டுக்குள்ள வரணு முடிஞ்சனா ஆமா அதனால செரி சா செர் செரி
ம்
மதியானு சமையல் முடிஞ்சா இனி தானா
ஆமா
ஆமா
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
என்ன பண்றீங்க சும்மாவா இருக்கீங்க
சும்மா இருக்கீங்களா வீட்ல இருக்கிறதுக்கு கொஞ்சோ
ஒரு மாரி நல்லா இல்லெல்ல
ஆமா இங்க கொஞ்சோ மழையாட்டு இருக்கு
ம் ம் ஆமா இங்கன்னா இங்க வெயிலாருக்கு சம்ம வெயிலு
இங்கான மழை பெய்து காலில நைட் ஃபுல்ல மழையாட் ட்டுருந்து காலைலயே நல்ல மழ பெஞ்சு இப்ப லைட்டா த்து தூரல் இந்த சாரல் சொல்லுவோம்ல அந்த தூறல் அடிச்சிட்டு இருக்கு
அம்மா ம் டிரெஸ்ல்லா போட்டாச்சா புது டிரெஸ்ல்லா
புது ட்ரெஸ்லாம் என்னது நைட்டி தான்
ஆமா ம் எதா இருந்தா என்ன எல்லாமே புது ஆடைதானே
ஆமா
அப் புது ஆடை போறதுனாலே ஒரு தணி ஒரு மகிழ்ச்சி ஆயிடும்
ஆமா ஆமா இது இல்லாம வீட்ல எல்லாரும் எல்லா குடும்பங்கள் எல்லாம் சேந்து அப்டி இருந்து சாப்டுறது அது ஒரு தனி சந்தோஷோ
இங்க என்ன எல்லார் வீட்ல உள்ள சின்ன பிள்ளைங்க எல்லா வருவாங்க இந்த குழந்தைகளோட இருந்தாலே நேரம் போறதே தெரியாது ம் அதனால வந்துட்டு நமக்கு இப்பம் வீட்லேயே இருக்கனும் குழந்தைங்க இருந்தாலே போதும் நம்ம கவலையா இருந்தா கூட அது மறந்துரும்
கண்டிப்பா உண்மையிலே
ஆமா ஏ குழந்தைக தான் எதைய பத்தியும் கவலப்படாம இருக்கிறவங்க ம்
கொள்ந்தக்க மொத்த பாத்தாலே சந்தோஷம் வந்துரும்ன் எங்கேருந்து வரும் தெரியாது
ஆமா இப்ப வந்துட்டு குழந்தைகள் கூட விளாயடுறது இல்ல
மொபைல் வந்தனால குழந்தைகளும் அந்த மொபைல்ல தான் இருக்காங்க
நம்ப கூப்ட்டா விளாட வாங்க ஏன் வரலாம்னு சொல்லாம்
ஆ இல்ல சில குழந்தைக எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மொபைல்ல தான் இருக்காங்க இப்பல்லா
அதுதான் ம்
இப்பயுள்ள காலகட்டத்துல எ எல்லாருமே மொபைல்ல தான் இருக்காங்க
ஆமா ஆமா அத வந்து நம்ப ம்
லீவ்ல அதுலே நேரம் போய்ரு அந்த மொபைல் பாக்கறதுலே
ஆமா மத்த நாள்ல கூட எல்லாரு பள்ளிக்கூடோ போவாங்க அதுனால ஒன்னு தெரியாது இப்போ வந்துட்டு விடுமுறைல இருக்கற்துனால அப்டி இருக்கு
ஆமாமா
ம் இந்த விடுமுறைல கூட நம்ம அவுங்களுக் வந்துட்டு நெறைய வ நெறைய செய்திகள சொல்லி தரலா இந்த
ம் ப்ப இந்த திருக்குறள் அந்த மாதிரி
ஆனா இப்ப உள்ள பசங்க எல்லா இந்த லீவு எப்பன்டா உடுவாங்க எப்பன்டா மொபைல் விளாட்லான் தா இருக்காங்க
ஆமாமா சாப்புட்னா கூட அ நீங்க கைபேசி குடுங்க நா அ சாப் புட்றே அப்டி சொல்லீர்றாங்க அதுனால இப்ப இல்ல எல்லா கொழந்தைங்களு அப்பிடிதா இருக்காங்க என்ன பண்றது
அவுங் ஏ சாப்பாட்
அதனால அது கொழ ம் அதனால் நம்ம வந்து கொழந்தைங்கள சொல்ல முடியாது
ஆமா
அவுங்க பெற்றோர்கள் வந்துட்டு ஆரம்பத்துலயே அதெல்லா குடுக்காம இந்திருக்கணு அதுக்கு அதுனால ஒன்னுமே அத பண்ண முடியாது
அது நம்ம அவுங்கள நம்மளா தா நம்ம தா திருத்தி கொண்டு வரணு மொபைல் பாக்காம இருக்கறது
ஆமா
சேரி தோழி உங்கள்ட்ட பேஸ்னது ரொம்போ மிக்க நன்றி செரியா ரொம்ப சந்தோஷோ ஆ சேரி வெக்கட்டுமா தோழி